ஹலோ
ஹலோ
வணக்கம் சொல்லுங்க
எப்டி இருக்கீங்க சிஸ்டர் கேக்குது கேக்குது உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குது நல்லாருக்க‌ நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்க
ஆ அ ரெடி பண்ணிட்ருக்க சாப்புட்ணு ம் நீங்க என்ன இன்னிக்கு ஸ்பெஷல் வந்து சப்பாத்தி
ம்
சப்பாத்தி போடணு
ம்
நீங்க முடிச்ட்டீங்களா குக்கிங்கு சைடீஷு உருளக்கெழங்கு
ம் ஆமாமா நல்லாருக்கு சப்பா தி உருள கெழங்கு
ஆ நீங்க
நானு அவரக்கா காரக்கொழம்பு செஞ்ச அப்பளம்
நைட்டுக்குமா
ம் நைட்டுக்குதா
அப்டியா பண்ணிட்டீங்ளா
ஆ பண்ணிட்ட சாப்புடுணு இனிமேல்தா
ஆ ஆ செரி ஓகே ஒ
ம் நீங்க எத்தன மணிக்கு சாப்டுவீங்க யூஷ்வலா
யூஷ்வலா நாங்க நைன் தாட்டி ட்டூ டென்னு
ஏன் அவுளோ லேட்டு
ஆமா அவுள் லேட்டாதா சாப்டுவோ எப்பய்மே லேட்டாதா சாப்டுவோ
அ அ அ
ம் அப்றோ இன்னிக்கு டே எப்டி போச்சு எல்லாரு நல்லா இருக்காங்க இன்னைக்கு எப்டி போன்ச்சு உங்ளுக்கு ஆ
எனக்கு கொஞ்சோ கோல்டாய்ட்டிருக்கு ம் அப்டியே கொஞ்சோ டயடா போச்சு
ச்சோ ஆ ஆ வெளிலலா எங்க போவீங்க
வெளில வீக்லி ஒன்ஸுன் சொல்லி ஹஸ்பண் கூட எங்யாச்சு போவ லோக்கல்ல மத்தபடி இயர்லி ஒன் ஸ் வந்து இந்த ஃபேமிலி டூர் மாதிரி எங்க்யாச்சு போவோ
ஃபேமிலி டூர் போவீங்க ஆ அ ரீசன்ட்டா எங்க போனிங்க
ரீசன்ட்டா நாங்க தடாக் போனோ ஆந்த்ரால
அப்டியா செரி ஓகே
நீங் போய்ர்க்கீங்ளா தடாக்கு
அங்கல்லா போனது கெடையாது ம் இங்க தமிழ்நாடு ஃபுல்லாதா லடாக்கு கேள்விப்பட்ருக்க நா கேள்விப்பட்ருக்க போனதுலா இல்ல ஆனா வந்து கே
அது இப்போ ரீசண்ட்டா இந்த டூரிஸ்ட் பிளேஸ் மாரி ஆய்ட்ச்சுல்ல அது ம் அதா அங்க போய்ட்டு வர்லான் சொல்லிட்டு எப்பவு ஊட்டி கொடைக்கானல் போவோ
ம் ம்
செரி அவ்ளோ லாங் போ முடில நமக்கு இங்கர்ந்து பக்கோ
ஆ ஆ செரி ஓகே ஆ
அப்புறோ எ அங்க ஒரு தடவ போய்ட்டு வர்லா அப்புன் சொல்ட்டு இந்த ஒன் டே ட்ரிப் மாதிரி போய்ட்டு வந்தோ
ஆ சேரி சேரி அப்றம் இந்த டெம்பிள்ஸ்லா போவீங்ளா
டெம்பிள்க்குலா நாங்க போமா நாங் சர்ச்சுக்கு போவோ ம் ம் இப்ப கூட ஒரு அ க்டோபர் மாசத்துல போய்ட்டு வந்தோ வேளாங்கண்ணிக்கு
ஆ ஆ செரிங்க அ அ செரி ஆ அ செரி
ம் ம் நீங்களா நீங்க போவீங்ளா
ஆ நா இப்ப எங்க ரிசண்ட்டா போனோனா திருத்தணி கோயிலுக்கு போனோ
ம் ம் ம்
அப்றோ இங்க ஃபுல்லா சுத்தி பாத்திருக்கற்து என்னனா கொடைக்கானல் போயிருக்க
ம் ம்
கோ அப்றோ கன்னியாகுமரி திருவள்ளுவர் செல மகாபலிபுரோ அது மாரி அப்புற காலேஜ் படிக்கும் போது இதுக்கு போனு ம் டார்ஜிலிங் போனோ கல்கட்டாக்கு
அ
அப்பற பேங்ளூர்ல வந்து இதுக்கு மைசூர் பேலஸ் பாத்தோ ஆ
ம்
அப்பற பிருந்தாவன போனோ
ஆ
அ அம் அப்பறம்
பரவால்ல நெறைய பிளேஸ் போயிருக்கீங்க இப்ப நீங்க கன்னியாகுமரி போனும்னா கன்னியாகுமரிக்கு மட்டு தனியா போனதா இல்ல இந்த தமிழ்நாடு ஓவரால் தமிழ்நாடு டூர் போவாங்க இல்லையா
ஆ அது மாரி இல்ல நா ஸ்கூல் படிக்கும்போது கன்னியாகுமரி
ஓ நீங்க ஸ்கூல் போம் போதுல இருந்தே உங்கள டூருக்குல அனு அனோப்பன்னுவாங்களா வீட்ல எங்களுக்கல்லா பண்ணதில்ல சிஸ் டர் ஆசதா டூர் போனுனு எங்களுக்கு வீட்ல அலோ பண்ணதில்ல நா ஒரே ஒரு தடவ காலேஜ் முடிக்கும் போது தா எ ஃபிரண்ட்ஸ் எல்லா வீட்டுக்கு வந்துட்டு கம் கம்பல் பண்ணி கேட்டதால்ல அனுப்புனாங்க கேரளா அப்புற ஊட்டி ம் மத்தபடி ஃபேமிலியோட டூர் போனதுதா ஃப்ரெண்ட்ஸ் கூட போனதுல்ல
ஆ ஆ
ம் ஃப்ரெண்ட்ஸ் கூடனா நம்ம நம் பசாருக்குல்லா போவோ இல்லையா அந்த மாதிரி ம் சும்மா லோக்கல்ல மட்டும் போறது ம் இந்த மாதிரி ட்ராவல்லா அனுப்ப மாட்டாங்க
ஆ இல்ல இது ஸ்கூல் காலேஜஸ் அது மூலியமாதான போற அது ஒண்ணு நமக்கு சேஃப்டி தான அது
சேஃப்டி தா இருந்தாலு அலோ பண்ணதே இல்ல சின்ன வயசுல இருந்தே அந்த காலேஜ் டூரு நா வாழ்க்கையிலயே ஒரே ஒரு தடவ போனது
அப்டியா ஆ அப்ப இந்த ஃப்ரெண்ட்ஸ் மீட் எல்லா பண்ணுவீங்களா கெட் டுகெதர்லா சிங்கல்ஸ்ஸு
ஆ மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கு கெட் டு கெதர்லா பண்ணுவோ ரொம்பெல்லா இல்ல
ஆ
சும்மா ஒரு ரெண்டு மூணு பேரு அந்த ஒரு நாள் ஃபுல்லா இருந்துட்டு சாப்பிட்டு எங்காச்சு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு டு
ஆ ஆ
எப்படி வர்றதுதா
ஓகே ஓகே நாங்க ஆ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக பாத்ததில்ல இப் ப ரீசெண்டா முடிய ஸ்கூல் ஃபிரெண்ட்ஸ் எல்லாத்தையும் டச்ல தான் இருக்கிறோ
ம்
லாஸ்ட்டா வந்து சிதம்பரத்துல ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு பாத்தது அடுத்தது சென்னையில மீட்டிங் இது போடலான்னு ஒரு பிளான் பண்ணிருக்கிறோ செப்டம்பர் லீவ் ல
அந்த மாதிரி இன்னொ ஊர்ல நீங்க கெட்டு கெதர் பிளான் பண்ணா அந்த மாரி எல்லா போவீங்களா அனுப்புவாங்களா வீட்ல
ஆ அதெல்லாம் போவோ
ம் ம் எப்டி காலையில போயிட்டு ஈவ்னிங் வந்துற மாதிரியா இல்ல நைட் ஸ்டே பண்ற மாதிரி இருக்குமா
இல்ல இல்ல நாங்க போய்ட் வந்துருவோ வந்துருவோம் பக்கம் தான அனால்ல போயிட்டு ஒடனே வந்துருவோம்
இல்ல இல் சிதம்பரம் சென்னை சொல்றீங்களே அதனால கேட்ட
ஆ ஆ ஆமா ஆமா பக்கம்தான் போயிட்டு வருவோம்
ம் ம்
பிச்சாவரம் போலான் பிளான் பண்ணது போ முடியில
ம்
அ
பரவால்ல என்ஜாய் பண்ணுங்க
ஆமா ஃபோட்டோ கூட எப்டி எடுத்தோன்னா ஸ்கூல் படிக்கும் போது டுவெல்த்ல வந்து நாலு பேரும் நின்னு ஒரே மாரி போஸ் குடுத்தோ அதே மாரி இப்ப வந்து கொஞ்சோ வருஷம் கழி ச்சி அதே போஸ்சு ஆமா ஆமா அதே போஸ் குடுத்தோ
எனக்கு ம் அ
அ ஆ அதுல்லா நல்லா இருக்குது மெமரிஸு
ம் போம்மோது எதாவ்து உங் ஃப்ரெண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதாவ்து சமச்சிலா எடுத்துட் போவீங்ளா
ஆ சமச்சு எடுத்துட்டு போல கிஃப்ட் வாங்கிட்டு போனோ ஆளுக்கு கொஞ்சோ அமவுண்ட்டு போட் ட்டு
ம்
அ கிஃப்டா வாங்கி குடுத்தோ அவுங்க வந்து பிரிஞ்சு செஞ்சு வச்சிருந்தாங்க சாப்பிட்றதுக்கு அ வீட்டுக்கு தா போய் பாத்துட்டு வந்தோ அப்டியே
அ அ இது கெட் டு கெதர்லல்லா கிஃப்ட்டு பே கிஃப்ட்டு குட்த்துப்பீங்ளா
அது அது அது மாரிதா அவுங்க வீட்டுக்கு போனனால அவளுக்கு மட்டு சிக்
ஆ ஆ ஓ இது கெட் டூ கெதர் வந்து வெளில எங்கேயும் மீட் பண்ணாம வீட்ல போய் மீட் பண்ணிருக்கீங்க
சமீ வீட்லயே தா ஆமா ஆமா வீட்லேயே அவங்க பசங்க எல்லாருமே அழிச்சிட்டு வந்து பா
ம் ஓகே ஓகே ம்
அப்றோ உங்குளுக்கு என்ன சேரி கட்ட பிடிக்குமா சுடி போட புடிக்குமா ஆமா ம்
ஆனா கட்ட தெரியாதுன்றதுனால கட்றதுல்ல
அன்னால சுடி
ம் ம் அதனால எனி டைம் ஃபுல்லாச்சுடி வீட்ல இருந்தா நைட்டி ஆ அதெல்லா இல்ல அதல்லா போட்றதுல சுடி சுடி இல்லாட்டி டிஃப்ரண்ட்டா வருது இல்லயா இந்த குர்தி செட்டு அது அந்த மாதிரி நல்லா போட்றது பெலாசோ லா
ஓகே ஆ ஆ
சேரி யாராச்சு கட்டிவிட்டா கட்டிக்கிறது
ஃபங்ஷன்னா கட்டிப்பீங்க
ஃபங்ஷன் ஆமா ரொம்ப முக்கியமான ஃபங்ஷன்னா பண்றது தா
ம் ம் சேரி ஓகே
ம் ம் நீங்க
அதேதா சேம்தா ஃபங்க்ஷன்னா கட்டிகிறது இ மத்த டைம்லலா சுடிதார்தா வீட்ல நைட்டிதா
ஆ ஹா
அதா காலேஜ் முடிய இந்த மாடன் ட்ரெஸெல்லா எண்டு ஹைடுச்சு இப்ப போட்றது கெடையாது ஜீன்ஸு டீஷர்டெல்லா போட்டதுதா
ஆமா காலேஜ் படிக்கு மோது
ஆமா ஆ ஆ உங்ளுக்கு இன்ன சப்ஜெக்ட் புடிக்கு
சைன்ஸு
சைன்ஸ் புடிக்குமா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா செரி ஓகே ஆ ஆ எனக்கு எது புடிக்காதோ அத கரெக்டா சொல்றீங்க
சா
மேக்ஸ் புடிக்கு மேக்ஸ விட சோஷியல் புடிக்கு சோஷல்
ம் சோஷியல்லா ஆ ஆ ஆ
ஆமா சோஷியல் வந்து அந்த பா பழைய இது ஹிஸ்ட்ரி இதெல்லா வந்து இருக்குல்ல அதெல்லா வந்து நம்ம தெரி புதுசா தெரிஞ்சுக் குறோல எல்லாமே அந்த காலத்துல வாழ்ந்தவ்ங்க அப்டி கே அதனால அதுல கொஞ்ச இன்ட்ரெஸ்ட்டு
ஆ
உங்களுக்கு ஏ சைன்ஸ் புடிக்கு
எனக்கு சைன்ஸ் ரொம்ப புடிக்கு இந்த மெடிக்கல் படிக்கணுனு ஆச ஹலோ
ஆ கேக்குதா ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க
ம் ஹலோ ஹலோ
சொல்லுங்க
கேக்குதா